ஹலோ?
ஆ சொல்லுங்க ஸ்டர்.
ம் எப்டிருக்கீங்க?
ஆ நல்லாருக்கே.
அம். ஹலோ?
ஆ கேக்குது சொல்லுங்க நான் சாப் ட்டே ஏனா பசிச்சிச்சின்னா திரும்பவு சாப்புடுவே. ம் உங்குளுக் கோவமா இருக்கம்போது சாப்ட புடிக்குமா?
கோவமா இருக்கும்போது ரொம்போ பசிக்கு எனக்கு அது என்னா வயிறுனு தெரில மானங்கெட்ட வயிறுன்
ஆ ஆ.
கோவமா இருந்தாத ரொம்போ பசிக்கு. சாப்பட கூடாது வயிராக்கியமா இருந்தா கூட ரொம்போ பசிக்கு.
ஆமா ஆமா.
தெரியாம சாப்புடுங்க அப்போ
அப்பல்லா நா சும்மாவே கால்ல ஒரு தடவ சாப்புடுவே இட்லி வீட்லியே சாப்ட்டு போய்டுவே. அப்றோ மதிவிய எடுத்துட்டும் போவே நா எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளக் போல் பசிக்கு. சோ அப்போ ஒரு தடவ சாப்டுவே. அதுக்கப்பறமேட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தடவ ம். இன்னு கொஞ்சோ பசி று மணிக்கி அப்ப நைட்டு ஒ நாலஞ்தடவ சாப்ட்ருவே ஒரு நாளைக்கி. ஆமா‌.
ம் உங்ளோட இருந்தன்னா ஏறிடுமா?
ப்பா அதல்லா ஏறிட்தா இருக்கு. நானு வாக்கிங் போவே ஒரு ஒரு பத்து நாள் போவே கண்டினியுசா போவே. அதுக்கப்புறோ ஆமா இங்க என்ன என்ன ச என்ன பண்ணாலு கொறையாது இப்ப எதுக்கு நடந்துட்டுன்னு நானே என்ன சொல்லிகிட்டு உ அப்றோ உக்காந்துருவே.
அவ்ளோதா என்ன பண்றது இருக்கறது ஒரு லைஃப் சாப்ட்டு சுத்தி எல்லா அனுபச்சு
நல்லா ஒல்லியா இருந்தனா இப்போ இந்த கொரோனா டைம்ல வீட்ல இந்துட்டோமா
சேம் பிராப்ளம். சேம் பிராப்ளம் எனக்கு அதேதா. எல்லாமே கேப்பாங்க. எல்லாரு கேப்பாங்க என்ன அப்பிடியே இருக்க ஒல்லியாவே இருக்க ஒல்லியாவே இருக்கன் எ எப்போ இந்த கொரோனா வந்து தொலஞ்சுதோ தெரில அப்போ அப்போதுலருந்து எல்லாரு வந்து குண்டாயிட்ட என்ன குண்டாயிட்ட அதே மாரிதா கேக்கறாங்க
அதா அதா அதுக்கப்பறமா ம் அதுக்கப்பறமா எடையில கொஞ்சோ குறைஞ்சன்னா அப்ப திரும்பவு அதுக்கு அப்படியே அது இது பிட்டா ஆயிடுச்சு ஆனா பாக்கறவங்களா என்ன ஒல்லியா இருக்க நீ ஏன் நடக் கற அப்புடி கேக்கறாங்க பட் எனக்கு தா தெரியு அப்புடின்னு சொல்லிட்டு
அது வாக்கிங் போறது ஒரு ஒரு ‌ஹாப்பி ஜர்னி அது இதுல்லேன்னருக்கு
ஆமா ஆனா எனக்கு ரொம்ப வாக்கிங் போனா புடிக்கு சேரி நானு போவே போன அங்க உங்க விங்க பக்கத்துல உள்ளவங்கல்லா கேப்பாங்க நீ ஏ நடக்கற நீ எதுக்கு நடக்கற அப்டின்னு கேப்பாங்க ஒல்லியா தானே இருக்கே நீ ஏன் நடக்கற அப்புடின்னு சொல்லுவாங்க
ம்
அவங்க கண்ணாலந்தெல்லா‌ ஒரு பத்து நாளைக்கி கூட நடக்க முடியாது அந்த சுச்சுவேஷனே அமைய மாட்டேங்குது நடக்கறதுக்கு
ம் அப்பறோ
நீங்க நடப்பீங்களா
நான் நடக்கிங்கன்னா வந்து பசங்கங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது கொஞ்சோ மார்க்கெட் போறது அந்த மாதிரி ஒரு வாக்கிங் மாரி ஆயிடு எனக்கு நடந்தேனா பக்கத்துலதா இருக்குது
அப்படியா
அப்ப அது நடந்தே போயிடுவே
எனக்கு கடையுமே நடக்கற டிஸ்டன்ஸ் தா ஆனா என்னால நடக்க முடியாதுன்னால வண்டி எடுத்துட்டு போயிடுவே
ஆ ஏ அப்ப எதுக்கு ஜாகிங் வாக்கிங் போறீங்கல்ல ம் இல்ல அப்டியே வாக்கிங் போலாமேன்றே
அதுக்கா அதுக்கு எனக்கு என்னன்னா அது ஒரு மாதிரி இருக்கு அ அவசர அவசரமா எங்கயாச்சு வெளில போணு அது திடீர்னு கடைக்கி போற மாரி இருக்குமா அதனாலயே போயிட்டு வந்துர்றது எக்சைஸ் பண்லானு சேரி ஒரு ஒரு அஞ்சு நாள் குதிக்கலான்னு சும்மா சிக் ஸ்கிப்பிங் மாரி குதிக்கலான்னு குதிப்ப
அ
அது ஒருரெண்டு தெரிஞ்சனால குதிப்பே அதுக்கப்புறோ நா மறந்துடுவே அப்படியே
மறக்குறது அது அப்டியே கண்டினியூவா பண்ணாதா எதுவோ நம்ம விட்டுட்டா
அது உண்ம தா நா வந்து எக்ஸைஸ் பே செய்வ அட்லீஸ் கண்ணத்தையாச்சு கொறைக்கலான்ட்டு ஃபேஸுக்கு மட்டு எக்சசைஸ் பண்ணிட்டே இருந்த விடக்கூடாதுன்னு டெய்லியு பண்ணிட்டு போட்டோல்லா எடுத்து வச்சுக்கிட்டே ஃபேஸ் கொரையதான்னு பாக்கறதுக்காக டெய்லிக்கு போட்டோ எடுப்பே இப்ப போட்டோ எடுத்துட்டு ஒரு பத்து பதினெச்சி நாளாயிடுச்சு எனக்கே சந்தோஷமாயிடுச்சு நம்ம இவ்ளோவு நாளு நாம பண்ணதே இல்லயேன்னு சொல்லிட்டு பதினேழு நாள் பண்ணிட்டே திடீர்னு விட்டுட்டே அதுக்கப்புறோ
ஒரு ஒரு ஒரு இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்டா டுவென்டி ஒன் டேசா சொல்லுவாங்க தொடர்ச்சியா பண்ணா டுவென்டி ஒன்லலா அதா அப்டியே தொடர்ச்சியா பண்ணா அதுவே பழக்கமாயிடு இந்த இதுவே ப்ரெயின்ல அப்படி போய் இது அது ஒரு பழக்கமாரி ஆயிடு ஆ அந்த மாரி
அது பாத்தீங்னா அது இருபத்து பதினெழு நாளு வந்து ஏன்னா என்னன்னு எனக்கு ஒரு இது யா அதே கஷ்டமா போயிருச்சு எனக்கு என்னடா நம்ம பண்றோ கொறைய மாட்டேங்குதே எ என்னருந்தாலு ஒரு ரெண்டு மூன் ரெண்டு மாசோ சுமச்சே ஆகணு எனக்கு ஒருந்து பதினேழுனால்யே குறைஞ்சிரு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு இதா
ம் அது பதினேழு நாள்ல இப்படி குறையும்ங்க சிம ஒரு மூணு மாசோ அந்த மாரி பண்ணாதாங்க நமக்கு ஏதோ
அதா அதா திரும்ப நடக்கலாண்ட இருக்கே இன்னைக்கி கொஞ்ச தூரோ நடந்துற்லா அப்டின்ட்டு
ஒரு கடைக்கு போய்ட்டு வாங்க கொஞ்சோ தூரமா இருக்கற கடைக்கு நடந்து போய்ட்டு வாங்க எதன திங்ஸ் எதன வாங்கணு அந்த மாரி யோசிச்சுட்டு போங்க அவசர அவசரமா வாங்குறது அந்த மாரினா பாக்காதீங்க எதன ஒரு திங்ஸ் ஸு இல்லியா அது இப்ப வாங்கிட்டு வர்லா அப்டின்னு கொஞ்சோ தூரமா இருக்க கடைக்கு போனா நமக்கு அது வாக்கிங் மட் வாக்கிங் மாரியு இருக்கு ஒரு கடைக்கு போயிட்டு வந்த மாரியு இருக்கு நம்பளுக்கு
அததா நானு எங்குளு யோசிச்சே செரி பாக்கலாம்னா நா முடிய மாட்டேங்குது டைமு முடியில செரி அப்டி நானு செரி நடக்கு நடக்குனு யோசி யோசிச்சு நடத்திட்டு இருக்கே
ம் செரி சேரி
அ நல்ல பழக்க தா நடக்குறது எக்சஸ் பண்றதெல்லா
ஆமா
திடீர்னு யோஸ் தோ தோணு தியானோ பண்ணலான்னு ரெண் நாள் ஒக்காருவே அது ரெண் நாளோட முடிஞ் சு பேரு ஆமா ஏதாச்சு நா ஸ்டார்ட் பண்ணா பாதிலே விட்டுறே அது ஒரு மாதிரி இருக்கு செரி பண்ணு பண்ணணு பண்ணணுனு நெனைச்சிட்டு இப்போ ஏதோ ஒரு ரெண்டு மூணு விஷ்யோ மட்டு தொடந்து நடக்குது கண்டினியூவா இப்ப நடக்குது படிக்கணும்னு நெனா ச்சனா அது மட்டு இப்ப ப நடந்துட்ருக்கு நானே என்ன கண்ணு வச்சிருவே அதுதா பரவாயில்லயே நீ இவ்ளோது பண்ணிட்ருக் கியே தொடந்து அப்டின்னு சொல்லிட்டு மூணா நாள் பாத்தீங்கன்னா உக்காந்துருவே ஒண்ணு பண்ண மாட்டே ம் மத்தவங்க கண்ணு இல்ல என் கண்ணியே என் மேல பட்டுட்டு அவ்ளோதா
ம் செரி செரி இது நீங்க மூவிஸ்லா போவீங்களா மூவிஸ்ல்லா பாப்பீங்களா
ஆ போ நீ முன்ன போனது இப்பெல்லா தியேட்டர் பக்க போறதில்ல டைமு இருக்
ஏன் ஆ
வீட்லதா அம்மா வரமாட்டாங்க மோஸ்ட்லி அவுங்க ஒர்க் போய்ருவாங்க அதனால மோஸ் ட்லி அம்மா வரமாட்டாங்க நா அக்கா ஃபேமிலி அவுங்க போயிட்ருந்தோ இப்ப அக்காவு இப்ப தம்பியெல்லா பொறந்ததுனால அவுங்களு இப்ப வர்றதில்ல அதனால இப்ப போறது இல்ல மூவி சைடு
இப்ப லாஸ்டா தேட்டர்ல என்ன படம் பாத்தீங்க நீங்க
லாஸ்ட்டா தலைவன் தலைவி போனோ
ஓகே ஓகே அது வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு நெனைக்கிறே
ஆமா ஆமா டூ இல்ல ஒன் ஒன்ற வர் ஷோருக்கு நெனைக்கிறே அதுக்கப்றோ இன்னு போகல
போகலியா செரி செரி வேற எங்க போவீங்க விரும்பி ஐயம் வெயிட்டிங் மாரி நம்மளு அப்டியே நிக்க வேண்டியதா வெயிட்டிங் பண்ணிகிட்டே இருப்போ
ஆமா ஆமா
ஆ வேற ம் வேற எங்க போவீங்க சும்மா போர் அடிச்ச அந்தமாரி
போ கோவில் தா ம் போர் அடிச்சானில்ல நா டெய்லிக்கு யோசிப் பா தல குளிப்ப இன்னிக்கி க கோயிலுக்கு போயிருனு கால்ல தல குளிச்சி சாந்திரமா போனா எனக் கொஞ்சவு மைண்ட் கொஞ்ச ரிலாக்ஸ் ஆகு நெனச்சிக்கிட்டே இருப்பே ஆனா போமாட்டே
ம் ம்
ன்ஆச்சி நானே என்ன மனசு மாத்திட்டு போமாட்டே அப்ப இப்பதா ரீசண்டா போன வாரோ போய்ட்டு வந்தே எ எப் பொய் ஆஹணு சொல்லிட்டு மதியனாலு பரவாலி ஆறை ஆயிடுச்சு ஆறா ஒரு எட்ற வரி கோயில்ல தனியா உக்காந்துக்குனு வந்தே
இப்போ ரீசன்டா போல போன வாரோ போனதானா
புரியல
இல்ல இப்ப ரீசெண்டா போலியா போன வாரம் போனதானா
அய் போன வாரம் போயிட்டு வந்தே அதுதா அதுக்கப்புறம் இந்த வாரம் போகனு நெனச்சிப்புது சண்டே முடிஞ்சா போணு
தண்டி முர்வா போணு ஓகே ஓகே இல்லெ வேற எங்கனா சும்மா ஒர் பார்க்கு அந்த மாரி என்ன போமாட்டீங்களா
புரியலஸ்
பார்க் எங்கனா போமாட்டீங்களா
ஆ பாரு போ அது அதுக்குமே போய் ரொம்ப நாள் ஆகுது இங்க பக்கத்லே பார்க் ஒண்ணு இருக்கு குட்டி பசங்க தம்பி அக்கா பஸ் கங்க மாமா பசங்கது ஒ அது வைபொ அழைச்சிட்டு போவோ அதுக் ஒவி எ ரெண்டு மூன் மாசாகுது பார்க் போயி
ஓகே ஓகே
வீடு வுட்டா வாசல் அந்த மாரியே ஆகிடிச்சி இப்போதிக்கி யோ ரெண்டு மூணு மாசமா நீ போறது இல்ல அழுப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்த் கியா இருக்கு ஹாமா போகணுமா அது வீட்லே இருப்போ அப்டி சொல்லிட்டு வீட்லியே இருந்துறது
நாங்களு அட்வைஸ் பண்றதோட சரி மத்தவங்களுக்கெ நம்பக அதோ எங்களுக் கில்ல அந்தஷ் மத்தவங்க சொல்றதுக்கு ஈஸியாதா இருக்கு செஞ்சாதான தெரியு கஷ்டோ
அது போக மனசு வரமாட்டேங்கிது இ டக்குன்னு திட்ன ப்ளான்ல்லா போட்ருவோ ஆனா அந்த அங் வந்து போக முடியல
ஓகே ஓகே
ஆமா இந் தடவ போ எங்க சென்னையா வந்திருக்க வந்திருக்கனா எப்போ வந்தோ ம் நா வந்து நாலு வருஷத்துக்கு முன்னடி வந்தே காலேஜ் படிச்சப்போ வந்தது
நால் வர்ஷனு
ஆ கொரனா பேச்தா லாஸ்டில்ல கொரனா அப்பதா எங்கள்க்கு செமஸ்ஸே முடிஞ்சது
ஓகே ஓகே
ஆ அப்ப வந்தது ரெண்டாயிர்த் இருவது இருவது ஆ ரெண்டாய்த்தி இருவதுலேலே இருவதுல வந்தோ
இருவது வர அஞ்ச் இருக்க மாட்டீங்க இருவதுலா இருவத்தொண்ணா
இருவதுதா கொரனா போறதுக்கு முன்னாடியு இதுல என்ன போட்டாங்க மாட்ல போட்டாங்களா ஆ இப்ப டிசம்பர் அடி ஜனவரில வந்துருக்கு
வந்திருக்கீங்க நல்லா சுத்தி பாத்தீங்ளா சென்னைய
அது நல்லாந்ஜு ஜாலியா ப்ரெண்ட்ஸ் குடல்லா
ஆம்
ஆ
எந்த ப்ளேஸ் ரொம்ப புடிச்சிருந்திது
எங்க இது மஹாப்லிர பீச்சு உன்னொன்னது எஜிகேசன் சம்பந்தமா ஒரு இடத்துக்கு அழச்சிட்டு போயிர்க்காங்க அப்பறோ இன்னொரு அது என்னன்னு ஞாபகோ இல் இந்த பிளானேட்ஸ்லா இருக்கு
பிளானெட்ஸ் வந்து அதா ஆ
தியேட்டர் மாரி இருக்கு அது உள்ளார வந்து போனனா இருக்கு அதுக்கு அழச்சிட்டு பேயிருந்தாங்க
அது காந்தி மண்டபோ பக்கத்துல இருக்குல அது இது அ அந்த கிண்டி பார்க் பக்கத்துல இருக்கு
பார்க்கு இருந்துச்சு பார்க் போனோ பார்க் போயிட்டு தா அங்க போனோ
அதா அதா அந்த சைல் சில்ரன்ஸ் பார்க் இருக்கு அதுக் க்கு பக்கத்துலதா அந்த இது இருக்குது ஆமா ஆமா நல்லாருக்கு அந்த எடோலா
ஆ ரொம்ப நல்லாருந்துச்சு அங்க போனது
ம் அப்டியே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்ள சுத்தி இருக்குற மாரி இருக்கு அந்த
ஆ ஆமா ஆமா எல்லா பக்கத்துலே இருக்குற மாரி இருக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு கா ட்சி எல்லா பாக்குறத்துக்கு
அது நல்லாருக்கு அது நறைய ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க
ஆமா அதுனால தா எங்கள வந்து அழ ச்சிட்டு பேயிருந்தாங்க அது ஒரு இது சப்ஜெட் இருந்துச்சு அதுக்காக அழ ச்சிட்டு பேயிருந்தாங்க என்ன சப்ஜெட்டுனு ஞாபகோ இல்ல இப்போ அத அதுக்காக அழச்சு போனப்போ மகாபலிபுரம் போயிருந்தோ அப்றோ பீச்சு அங்க பாறை எல்லா இருக்குல்ல
ஓகே
அந்த ரெண்டு பிளேஸ் தா ஞாபகோ இருக்கு வேற எங்கியு போன மரி ஞாபகோ இல்ல
ஞாபகமே இல்லையா உங்களுக்கு
ஒரு நாள் தா அப்ப இன்னைக்கு போ இன்னைக்கு நைட்டு போனோனா நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாளே கெளம்பிட்டோ
ஆ சென்னை புடிச்சிருந்துதா
ம் புடிச்சிது எனக்கு வருனு ஆச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கதா இருக்காளுங்க எனக்கு வரணுனு ஆச தா எங்க வரவு முடிய மாட்டேங்குது
இங்க நறைய மாலு ஷாப்பிங் மால்லா நறைய இருக்கு இங்க
ஆமா அதலா தெரியுமே தலைநகர் ம்
ம் நறைய மால் இருக்கு இங்க
சேரி சேரி நீங்க உங்கு ளுக்கு போகறது நறையா இது இருக் கு டைம் ஏ என்னா பிளேசஸ் நறையாருக்கு ஒரு ஒரு நாளு ஒரு எடத்துக்கு போகலா
ஆமா ஆமா அது இந்த உங்களுக்கு உங்களுக்கு எப்டி உங்க ஊரு அது மாரி எங்க கு எங்க ஊரு பக்கத் பக்கத்துல இருக்குற போக முடிய மாட்டுது கொஞ்ச தூரமா போலா அந்த மாரி தா ஆச பக்கத்து ஊரு போலா அந்த மாரிதா ம் ஓகே
ஆ செரி செரி பேசுவோ ஆ ஆ ரொம்ப நன்றி
நன்றி